ஆஹ் கேக்குது சொல்லுங்க
எப்படி இருக்கீங்க ரொம்ப நாாளாச்சு கால் பண்ணி
ஆஹ் நல்லா இருக்
ஆஹ் நானும் நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா அதேதா அதேதா ஜாப் பண்ணிட்டு இருக்கிறே ப்ளூ டாட்ல
ஓகே ஓகே
ஆஹ் ஃப்ரீயாதா இருக்கே சொல்லுங்க
ஆஹ் இல்ல இப்ப நீங்க ரீசண்டா வீடு கட்னீங்க இல்லையா அத பத்தி கேக்லாதா கால் பண்ணிருந்தே
ஓ ஓகே ஓகே இப்போ நீங்க கட்டப்போறீங்களா எப்படி
ஆமா ஆமா நாங்க கட்லான் இருக்கோ சரி கட்னவங்களுக்கு ஏன்ன கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா கேட்டா கொஞ்ச நல்லாருப்போ இப்ப உங்க ஞாபக வந்தது
ஓகே
ஆஹ அதான் நால ரெண்டு மூணு பேர்க கிட்ட விசாரிச்சுட்டு கட்டலான்ட்டு இருக்கோ யார் பெஸ்ட் இப்ப நம்ம கேட்டு வச்சுட்டா கொஞ்ச ஈஸியா இருக்கு இல்லையா
ஆமா ஆமா ஆமா
உ அதா இப்போ நீங்க கட்டிருக்கீங்க சரி எப்படி க அஹ எந்த மாதிரி அவங்க இது பண்றாங்க கான்ட்ராக்டரா இல்ல இன்ஜினியர் கிட்ட குத்துருக் குடுத்தீங்களா
இன்ஜினியர் கிட்ட தா குத்தோ அவங்க வந்து ரெண்டே மாடல் சொல்லுவாங்க
உஹம்
ஒண்ணு வந்து டூப்ளெக்ஸ் ஒண்ணு வந்து வெளியில ஸ்டெப்ஸ் வராமாரி
ஆஹ
ஆஹரெண்டு டைகிரா போட்டு கொடுத்தாங்க ஆஹ் நானும் அப்பாவும் டி பண்ணோ எப்படி உள்ள இருந்து ஸ்டெப்ஸ் போற மாதிரியா இல்ல வெளிவந்து ஸ்டெப்ஸ் போற மாதிரியா சொல்லட்டு ஆ இவரு கான்ட்ராக்ட் நா சொன்னாரு வெள்ளந்த ஸ்டெப்ஸ் வச்சா நீங்க வந்து ரெண்டுகிலா ஒடலா
உம் உ உள்ள இருந்துன்னா அ ஒரே ஃபேமிலியா இருக்கிற மாதிரி இருந்த அதா உள்ளவை இருக்க முடியுல
ஃபேமிலியந்தா உள்ள க்கணும் அப்படிதா முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு சரி நானும் அப்பாவ யோசிச்ச செ எப்படி சொல்லிட்டு சரி உள்ளருந்தே வச்சுக்கலா இப்போ ரெண்ட்டு உடுர மாதிரி இருக்காது சொல்லிட்டு
ம் ஆமா ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது நம்ம உள்ள வந்து நல்லா இரு
ஆமா உள்ள வச்ச சார்ன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு ஒரே நைட்ல டிசைட் பண்ணோம் டிசைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து போயிட்டு சொல்லிட்டோம் உள்ள இருந்தே ஸ்டெப்ஸ் கட்டலாம்னு டூப்லேஸ் ஏட்டு கடிலானு சொல்லிட்டு அதுப்புற தான் அப்ரூல்லாம் பண்ணட்டு டைக்கிராமு ஆ அப்புறமா ஸ்டார்ட் பண்ணாரு ஆல்ரெடி எங்களது வந்து ஓல்டு வீடு
ஓ அப்டியா டெமாலிஷ் பண்ணிதா நீங்க கட்னிங்
ஆமா ஆமா டெமாலிஷ் அது
மே
ஆமா ஆமா ஆமா
ஆஹ் ரெமாலிஷ் பண்ணுனா எவ்வளவு வாங்குறாங்க நிறைய செலவாகுமா
முப்பத்தி இரண்டாயிர ரூபா ஏதோ சொல்லியிருந்தாங்க ஆமா அந்த இதெல்லா கதவுலா அவுங்களே எடுத்துனுபோய்டுவாங்க அத எடுத்தின் போயிட்டு நம்ம நாப்பத்தி இரண்டாயிர ரூபா குடுக்கணு ஆமா ஆமா ஆமா அதுவு வந்து ஃபஸ்டு வீட காலி பண்ணினு எல்லாமே அ பேசுன முன்னாடி வந்து ரெண்ட் ஹவுஸ்கு ஏற்பாடு செஞ்சுட்டோ
உம் உம்
அங்கந்த வீடுல்லா காலி
உம் பக்கத்துலயேதா இருந்தீங்களா ரெண்ட் வந்து பக்கத்துல தா அப்பதா வந்துட்டு போயிட்டு இருக்கோ முடியும் தூரமா அந்த மானிட்டர் பண்ண முடி தெரியாதுல்ல
ஆமா ஆமா கரெகட் அதனாலேதா பக்கத் து ஒரு ரெண்டு சந்து ஒரு ரெண்ட் வீடு தேடணு தேடி ஒரு ஒரு பதினஞ்சாயரூபா இந்த மாரி வந்து
உம் அதா இப்ப வாழ் டகையே குடுக்கறது கஷ்டமா இருக்கு அவ்வளோ அதிகமா குடுக்க வேண்டியதா இருக்கு அதுக்கு நம்ம வந்து சின்னதோ பெருசோ நம்மளுகண்ட்டு ஒரு வீடு வச்சுக்கிட்டாதா நம்மளுக்கு சரியா இருக்கு
இருந்துல்ல இப்போ அந்த இது இதுலா வந்து சி பிள்ளைங்கலலா அந்த பூசு இதுல்லா வந்து உழுது அந்த சிமெண்ட்ல்லா உழுது அதனால சேரி பழைய பில்டிங் முப்பது வருஷம் ஆயிச்சு கட்டி
இருபது வருஷம் கூட தாங்க மாட்டது
ஆமா அதனால வந்து சேரி ஓகே கட்டி இது பண்ணிலா கொஞ்சம் பேங்க்லலா லோன் எடுத்து முச்சிடலா சொல்ட்டு அப்பாவு நானு யோசி சோ சேரி ப்பா சொல்ட்டு திருப்ப ஒரு ரெண்ட் ஹவுஸ் எது வாங்கிட்டு திருப்பாங்கே சாமான்லா அப்டியே ஷிப்ட் பண்ட்டு ஆஹ் அதா பண்ணியிருந்தோம் சேரி எப்ப ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு பூஜல்லாம் போட்டாங்க மேஸ்திரி வந்துட்டாரு பெரிய மேஸ்திரி ஆஹ் கொஞ்ச கான்ட்ராக்லாம் வந்து பூஜ வந்து ஆரம்பிச்சாங்க
உம் கதவு ஜனல்ல்லாம் எப்படி நீங்க செலக்ட் பண்ணுவீங் இல்லையா அதுவே அது அவங்களே கான்ட்ராகரே போட்டுருவாங்காளா
பண்ணுவோம் அவங்கே ஒரு அமௌண்ட் குடுத்துருவாங்க அந்த அமௌண்ட்ல வந்து செலக்ட் பண்ணினும் இப்ப மூணாயிர ரூபானா மூணாயிர வேல வந்து அந்த பெட்ரூம் டோரு
உம் இப்ப அதிகமாயிடுச்சுன்னா இப்ப மூணாயிரரூபா சொல்லி நம்ம அஞ்சாயிரரூபா டோறு ஓகே ஓகே உம்
பட்டனத்து வந்து டூப்ளெக்ஸ் அது வந்து கீழே ஒரு பார்க் கிங்கு ஒரு கிச்சன்னு ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஆஹ் உள்ளந்து ஒரு ஸ்டெப்ஸ் வந்து பெட்ரூம் உள்ள ஒரு டாய்லெட் இருக்கு அட்டாச் டாய்லெட்டு அறுனுத்தி அம்பது ஸ்கொயர் பீ்ட் தான் அது சின்ன இதுதா அது கால் கிரவுண்ட் தா அது
ஒகே ஓகே அறுநூத்தி ஐம்பதுலயே வந்துருச்சா இவ்ளோ ஒரு பெட்ரூம் டாய்லெட்டு் கிச்சன் ஹால் பார்க்கிங் எல்லாமே உம் பரவாயில்யா அவ்வளவு வந்திருக்கே
ஆமா கிரௌண்ட் ஃபோர்லர்ஸ் அது ஃபர்ஸ்ட் புலோரல வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் மாதிரி
உம் உம்
ந செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு அப்புறமா டெரஸ்
ஓ ஓகே ஓகே ஒரு ஏடியா நீங்க ஃபுல்லாவே கட்டிட்டீங்க கிரௌண்ட்புளோர் ஃபஸ்டுபுளோர் செகண்ட் புளோர்
பிட்டு தா கட்
சேர்த்து கட்டிக்கிட்டாதா நல்லது தனித்தனியா கட்டினா கஷ்டம்
அப்புறமா கட்டிட்டோம்னா ஒன்ஸ் அப்புறமா வந்து திருப்பம் கட்டணும்னா காசு இருக்காது
ஆமா இருக்கும் போதே நம்ம லோனு லோனு வாங்கி கட்டிட்டிங்க
ஆமா ஒரேடியா வந்து கட்டிட்டு அத்னால இந்த பேஸ்மெண்ட்லா வந்து ஒரு ஆறடி போட்டாங்க நல்லா ய மேஸ் தா அவரு நல்லா ஒரு எழு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்கா எவ்ளோ வீடுல்லா கட்டிருக்காரு அவரு
உம் அத பாத்துட்தா நீங்க குடுத்தீங்ளா
சி வீட்லா கட்டிருக்காரு அத பாத் துட்தா செரி அவரெ கூப்ட்டு மேஸ்த்ரிய கூப்ட்டு பாக்க வெச்சி எவ்ளோ பட்ஜெட்லா ஆவு சொல்ட்டு போட்டுட்டு அப்றமா தா வந் து ஸ்டாட் பண்ணோமே
எதுவு அதிகமா காசுல்லா கேக்லையா எவ்ளோ அமௌண்ட் சொன்னாங்ளோ அந்த அமௌண்ட்க்குள்ள முடிஞ்சிருச்சா அ அ
ஒரு மாசொ நிந்துச்சு வேல அப்டே பேஸ்மெண்ட்லா தூக்கிட்டோ பேஸ்மெண்ட்லா தூக் னொனே கொஞ்சொ ஃபஸ் ஃப்ளோரோட சீலிங் போட்டோ செகண்ட் ஃப்ளோர கட்டம் போது கொஞ்சம் மணல் வந்து ஆ ஆ அந்த ஆத்து மணலு வந்து கொஞ்சொ ஸ்டாப் பாய்ச்சி அது ஆ ஆமா அதுல ஒரு மாசொ அப்டியே நின்னுச்சி அத திருப்பியு வந்து எம் சாண்ட் சொல்ட்டு ஒரு வந்துது
ஆமா இப்ப எல்லாமே அந்த எம்சான்ட்லதா இப்ப எல்லா பில் டிங்கு அதுலதா கட்றாங்க ப்ளாட்னா இவ்ளோ இவ்ளோ பெருசா எட் பத்து மாடி பதினஞ்சி மாடினு ஏத்துறாங்களே ஃபுல்லா எம்சாண்டு தா எங்க ஆத்து மணலே தெரிய்றதில்ல பொல்லா எத்தன் நாள் நிக்குன்றதே தெரியிலன நமக் அந்த பில்டிங்லா அத வந்து லட்ச கணக்குல குடுத்து ப்ளாட்லா வாங்குறாங்க ஆளுங்க
ஆமா திருப்பே எம் ஸாண்ட் வந்துச்சி அப்பறமா ஸ்டாட் பண்ட்டாங்க ஸ்டாட் ஃபண்ட்டு ஃபுல்லா க்யூரிங் வந்து நல்லா பண்ணோம் ஃபஸ்ட் முதல்ல கியூரிங் பண்ணாதா நல்லா ஸ்டாங்கா இருக்கனு சொல்டு சொல்லுவாங்க அதனால மேஸ்திரி வெச்சு ச்சி அந்தா சி சித்தாளுங்க ஆளுங்களா இருப்பாங்களா அவங்கள வெச்சு நம்ம சொல்லிடுவோ இந்த மாதிரிலா அவங்களே பார்த்தப்பாங்க கீயூரிங்கால கால்ல ஆறு மணிக்கு வந்துருவாங்க எல்லா கீயூரிங்யோட ப்ராசஸ் மேஸ்திரி அந்த சிமெண்ட் அந்த எம் மணல்ல ரேஷியோ எப்டி கரெக்ட்டா மிக்ஸ் பண்ணி அவங்களே பாத்துப்பாங்க எங்க இ இது வேற சந்து வேற சின்னதா அது வந்து இப்போ இததெல்லா சீலிங்ல்லா பண்ணமா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால வந்து ரொம்ப ஃபராசஸ் வந்து ரொம்பால ஆயி இதுவா போய்ட்
ஆமா சந்தி சின்னதா இருந்தா அது கொஞ்சம் பிரச்
ஆமாம் கொஞ்சம் பெ ரோடு வந்து பெருசா இருந்தா கொஞ்ச பரவாயில்ல ஆஹ் இந்த மாரி இருந்தது செரி ஓகே சொல்டு அப்புறமா இங்க இவரு வந்து மேஸ்தரி போன் பண்ணாறு கடைக்கெல்லா டைல்ஸ் வாங்குறதுக்கு
உம் உம் நம்ம செலக்ட் பண்றதா
ஆமா இல்ல இல்ல நம்ம கடய காமிச்சிருவாங்க அங்க போய்ட்டு இதல்லா செலக்ட் பண்ணும் அந்த அங்ரிமென்ட் படி கொஞ்சம் ஜாஸ்தி ச்சுனா நம்ப பே பண்ற மாரி அப்படி இல்லனா நார்மலா அதே அக்ரிமெண்ட்ல வந்துரு
ல்லா அவங்க வர மாட்டாங்களா அவங்க சொல்ற கடைக்கு தா போணுமா நம்ம ஆஹ்
நம்ம கடய சொல்றதுக்கு கூட வருவாங்க பட் அவுங்கோ சொல்ற கடெக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் கெடக்குனு சொல்ட்டு அவுங்க எத்துன்னு போறாங்க. இப்ப நம்ம கடைக்கு
அவ்ங்களுக்கு ப்ராஃபிட் வராது அவங்களுக்கு தெரிஞ்சவங்கல ரெகுலர் கஸ்டமர் கெடையாதுன்னு ஹா
ஆ ஆமாம்மா அந்த மாரி நீங்க நா ஆ அதா எல்லா முஷ் நல்லா தா பண்ணாரு எதுமே இப்போ இப்போ வரக்குயு கட்டி ஒரு ஆய்ச்சு ஒரு ஆறு ஏழு ஏழு வருஷோ ஆய்டுச்சி இன்ன வரக்குயு எதுமே இது இது வர்ல அந்த சும்மா அந்த சும்மா ஸ்மால் ஸ்மால் க்ரேக்ஸ் இருக்கு சின்ன சின்ன க்ராக்ஸ் இருக்கு அது வந்து சுண்ணாம்பு லா சுண்ணாம்பு அடி டிக்கணு அது
உம் செரியோ நீங்க வந்து நம்பர் அனுப்புங்க நா எப்பிடினு பேசி எப்படி கரெக்ட்டா இருக்கானு பா ச்சே நம்ம ஹ அவங்ககிட்ட குடுக்கலாமா இல்ல ரெண்டு மூணு பேரு கிட்ட நாங்க கேட்டிருக்கோ. இப்ப உங்ககிட்டயுனா யாரு கொஞ்சோ பெஸ்ட்டா இருக்காங்கட்டு நாங்க
இல்ல நல்லாதா பண்றாரு அவரு மேஷ்திரி நா நம்பர் அனுப்பற உங்களுக்கு
உம் செரி ஓகே நீங்க நம்பர் அனுப்புங்க மறக்காம அனுப்புங்க நா பேசிட்டு நா உங்களுக்கு பே பேசற என்ன னா ஆச்சுன்
ஓகே ஓகே ஓகே ஓகே பாய்